நீங்க என்ன பண்றீங்க பசங்கள்ல கெளம்பியாச்சா
ம் எல்லாரு கிளம்பிட்டாங்க நா இப்ப தா சாப்ட்ட
அப்டிங்களா நானு சாப்ட்டங்க சாப்டுட்டு தா சரி உங்களுக்கு கால் பண்ண
சரி சரிங்க இன்னைக்கிங்ளா இன்னைக்கு வந்து மட்டை அரிசி குலக்கட்ட செஞ்சங்க
மட்டை அரிசியில கொழுக்கட்டீங்களா
ஆமாங்க
அதுதான் டிஃபனேங்களா
ஆமாங்க அதான் டிஃபன் பண்ண
ஓஹோ பரவாயில்லைங்களே அதாவது நார்மலா கொழுக்கட்டை வந்து செய்வாங்க பாத்திருக்கேன் முட்டை அரிசினா என்ன கலர்ல வந்துச்சுங்க
அந்த ரெட் கலர்ல இருக்கும் இல்லங்க கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க மட்டே ஒரு மாரி கலர் வந்து டிஃப்ரெண்டா சிவப்பு கருமாரின்ம்பாங்க சிவப்பரிசின்னு சொல்லுவாங்க மட்ட அரிசின்னு சொல்லுவாங்க சிவப்பரிசின்னா ரெட் கலர்ல இருக்கும்
ம்
மட்டை அரிசி வந்து கொஞ்சோ ரெட்டுக்கும் போகாம ரொம்ப இது மாரி டல் கலர்ல இருக்கும்
அப்டிங்களா டேஸ்ட் இருக்குமா
ம் சாப்பாட வச்ச நல்லா இருக்குங்க ஆனா அரிசி ரொம்ப நேரம் ஊறணும் மதியம் சாப்பாடு வைக்கறனா காலைலே ஊற வைக்கணும்
இப்ப நீங்க இந்த காலைல பண்ணீங்களா நைட் பண்ணீங்களா
நாங்களா நான் ஐட் நான் எல்லாமே நைட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவு வந்து நைட்டு கொஞ்சோ செஞ்சு குடுத்துட்டு இத ஃப்ரி்ஜ்ல வச்சுட்டு இப்ப காலையில கொஞ்சோ பண்ணிருக்கோம்
அரிசி எவ்ளோ நேரம் ஊரணுங்க
அரிசி ஒரு நம்ம இட்லிக்கு ஊருற மாரி ஒரு மூணு மநேரமாவது ஊரணுங்க
ம்
ஒரு ஊர்நது அது வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்போ பாத்தீங்கன்னா அரிசி நம்ம சாப்பாட்டு அரிசி மாரிதான் இருக்கும் கொஞ்சம் குண்டு குண்டா இருக்குங்க அது பாத்திங்கனா ஊறது நம்ம சா பாட்டரிசி நம்ம ஒரு ஆஃபநார் ஊர வச்சாலே போதும் ஆனா இந்தரி சி வந்து ஒரு மூணு மநேரமாது ஊறனாதான் நல்லா வேகும் எப்டின்னா திருப்பி திருப்பி வைக்கிற மாரி இருக்குங்க
ஓஹோ ஹோ அப்புறம் மூணு மநேரம் கழுச்சு மிக்சில அரச்சிட்டிங்களா. கிரைண்டர்ல போட்டீங்களா
ஆ மிக்சி நிறைய போட்டோம்னா கிரைண்டர்ல போட்ருலாம் அப்பறம் மிக்சியில அளவா வேணா மிக்சியில போ ட்டு அரச்சன்னா அதுல கொஞ்சோ சீரகம் வெங்காய வந்து ஒரு அரைச்சு முடிச்சுட்டு அப்பறம் எடுத்து வணக்கிக்கலாங்க சின்ன வெங்
ஓகேங்க
பச்ச மொளகா கருவேப்பில மல்லிதல எப்பவும் போலும் நம்ம போட்டுக்கிறதுதான்
அதாவது நான் இது எப்டின்னா ஊற வச்சுட்டு மிக்சியில அரைச்சிட்டங்க வெங்காயம் தக் காளி சாரி வெங்காயம் மிளகாய் எல்லாம் வணக்கிட்டு இந்த மாவையு உள்ள ஊத்தி வணக்கணுங்களா
ஆமாங்க அந்த அரிசிமாவையும் கொஞ்சம் உள்ள ஊத்தி வணக்கிட்டோம்னா நனக்கொலக் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது கூட தேங்காய் எல்லாம் போட்டோம் வச்சுக்கோங்களே நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அந்த அரிசியே பாரத்தீங்கன்னா இந்தரி சி மாரிதான் இருக்கும் நம்ம ரேஷன்ல வாங்குற அரிசி மாரி பசவா இருக்கும்
ஓகேங்க
ஆம் நீங்க போடுற இதுதான் நம்மளுக்கு முக்கியம் ரொம்போ கரெக்டாகி இனிப் இந்த காரம் இதெல்லாம் போட்டு ஆனியன்ல்லாம் போட்டு தேங்காய் பூவும் போட்டோம்னா நல்லா பசவா நல்லாருக்கும் சாப்பட்றக்கு
இப்போ இந்த கொழுக்கட்டய வந்து நம்ம ராகில செய்யலாங்களா
ம் ராகி மாவுலயயூ செய்லாங்க நா செஞ்சு பார்த்திருக்கேங்க ராகி மாவுல
ராகி மாவுல பண்ணனுங்களா பொடி இல்லலைங்களா ராகி பொடில பண்றதுங்களா நம்ம இப்ப முழுசா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அத அரச்சி பண்ண முடியாது இல்லலைங்களா
அதூ பண்ணலாங்க வே அது மா அது வாங்கி நம்ம மெஷின்ல அரச்சிக்கலா நம்மளே அரச்சி பண்ண முடியாது உங்களுக்கு நம்ம தண்ணி ஊத்தி அரச்சுருவோ ம்ல்ல
ஆமாங்க இல்ல நா என்ன கேக்குறேன்னா கொஞ்சே ட்ரையாவே பொடியாவே நம்ம மிக்சியில அரச்சிட்டோம்னா அப்பா பண்ணிக்கலாங்களா
ம் பண்ணிக்கலா தா ஆனா நம்ம மிஷின்ல அரைக்கிற அளவுக்கு தரு தருன்னு வராது நல்லத் தா ஒடம்புக்கு ராகி மாவ் வந்து கால்சியம் வந்து ஃபுட்டு நீங்க எப்படி வேணாலும் செய்யலாம் பவுடராவும் செய்யலாம் பவுடர்ல ஏதாவது கண்டிப்பா மிக்ஸ் பண்ணிருப்பாங்க நம்ம முழு ராகியாவும் வாங்கி மிக்சில அரச்சு கூட தளவா தண்ணி ஊத்தி அரச்சு கூட பண்ணலாம் நம்ம செய்யறதா சமையலுங்க
இப்ப அந்த ரா கொழக்கட்ட செய்றீங்கில்ல அப்ப அதுக்கு வந்து நம்மோ அப் அப்பிடியே சாப்ட்டுக்கிறத் தாங்களா சைட் டிஷ் ஏதாவது இருக்குங்களா
ம் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இனி காரோ நெறய போட்டோம்னா அப்பிடியே சாப்பிட்டுக்குவாங்க கொழந்தைகளூ அப்பிடியே சாப்பிட்டுக்குவாங்க எ வீட்ல அ வீட்ல அவருக்கு பெரியவங்களுக்கெல்லா வேண்ணா சட்னி பண்ணிக்கலா தேங்கா சட்னி பண்லா கண்ணா இன்னிக்கு வந்து பீக்கங்கா சட்னி பண்ணேங்க
ஒ ஓ செரிங்க செரிங்க ம்
பீக்கங்கா சட்னிக்கூட சூப்பரா இருந்துச்சுங்க அந்த கொழக்கட்டைக்கும் அ பீக்கங்கா சட்னிக்கும் நல்லா இருந்துச்சு பசங்க நல்லா இருக்குதுன்னு சாப்ட்டுப் போனாங்க
சட்னிங்கிறது வந்து இந்த கடயிறது தானே சொல்றீங்க
இல்லேங்க நம்ம அப் வந்து அது வந்து இட்லி தோசைக்கு ஓகேங்க இந்த மாரி சப்பாத்திக்கி அந்த கொழக்கட்டக்கி எல்லாம் எப்பிடி பண்ணோன்னு தெரியீங்களா நம்ம பீக்கங்காய வந்து தோல் சீவிட்டு மேல ஆம் எண்ணெ கொஞ்சமா ஊத் திட்டு எப்பவும் போல ரெகுலரா ஊத்துற மாரி எண்ணெ கொஞ்சமா ஊத்திட்டு கடுகு போட்டுட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க
அ
வதக்கீட்டு அப்புறம் பாத்தா பீக்கங்கா இருக்குது இல்லிங்களா அது கடல பருப்பும் கூட போட வேண்டியது இல்லே ஆ பீக்கங்கா இருக்கு இல்லைங்களா பீக்கங்காய் தோல் சீவி கழுவி வச்சிருப்போம் அதை பொடி பொடியா கட் பண்ணி அந்த பீக்கங்காய வந்து நல்லா பொரியலுக்கு எப்பிடி வதக்குவோ நல்லா வேகறோ அந்தளவுக்கு ஃபுல்லா வணக்கிறோனுங்க நம்ம என்ன தப்பு பண்றோம்னா தக்காளிய போட்டுர்றோ ஃபஸ்ட் கடசியா பீக்கங்கா போட்றோ அது பஜ்ஜி ஆயிருது நம்மோ ஃபஸ்ட்டு பீக்கங்காய வந்து சிம்லயே வெச்சு நல்லா வதக்கி விட்டுட்டுங்க அது தோல் வந்து இதா இருக்கறனால உங்களுக்கு சீக்கிரம் வெந்துரும் ஒரு முக்கால் இது பதத்துக்கு வெந்ததுக்கு அப்புறம் தக்காளிய போட்டு தக்காளியு நல்லா தக்காளி போட்டதையூ தண்ணி விட ஆரம்பிச்சிரோ
சரிங்க
அப்புறோ நல்லா வதங்கிருங்களா அப்றோ ஆற வெச் சி மிக்சில வர மொளகா பச்ச மொளகா வேண்டா வர மொளக போட்டுக்கங் காரோ கொஞ்சோ நல்லாவே போட்டீங்கன்னா ஒரு நாலஞ்சு மொளகா போட்டீங்கன்னா அதயும் போட்டு தக்காளி இதெல்லா ஒண்ணா போட்டு வதக்கிட்டு கறுவேப்பில மல்லித்தழ கடைசில போட்டு வதக்கிட்டு ஆற வச்சு அ மிக்சில அடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே ப்பு தேவையான அளவு
செரிங்க செரிங்க ஆ
பீடாங்க ஓட வேண்டாங்க
யோ செரி செரி செரிங்க
ரெண்டு தடவ செஞ்சேங்க சூப்பரா இருந்துச்சு பஜ்ஜி விட இது நல்லா டேஸ்ட் இருக்குது இந்த ரெசிபி வந்துங்க சட்னி நா ஆல்ரெடி பண்ணுவே எடின்னா அ இந்த கடையுறதுக்கு சங்கடப்பட்டு ஒரு நாளைக் கி மிக்சில போட்டு அடிச்சிருவேங்க அப்புறோ பாத்தா அது ஒரு டேஸ்ட்டு வேற மார் இருக்கு இப்ப ரிலேட்டிவ் ஒருத்தங்க வந்தாங்களா இப்ப ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கி அடி வந்திருந்தாங்க
செரிங்க
அப்றோ அவுங்க எ கத்திக்கா பஜ்ஜி செய்லா இட்லிக்கு அப்டின்னு பாத்தே அவுங்க என்னன்டாங்க நா கத்திரிக்கா சாப்பிட மாட்டே அப்டின்னாங்க செரி பீக் ங்கா சாப்பிடுவீங்களான்னு கேட்டா பீக்கங்கா சாப்பிடுவேன்னாங்க சேரி பீக்கங்க்கா எடுத்து நானே பண்ணிக்கிறே அப்டின்னாங்க செரி என்ன பண்றாங்க ஏரவுடின் பாத்தா இந்த மாரி இப்ப ரொம்ப நேரோ இது பண் நெறய போட்டாங்களா அன்னைக்கு ரொம்ப நே நேரோ வதங்கிட்டே இருந்துச்சு அப்றம் பாத்தா சூப்பரா இருந்ச்சு பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு
ஆ அவங்க எது செஞ்சாலு மே நல்லா இருக்குங்க அவங்க வந்துங்க எத செஞ்சாலுமே டேஸ்ட் அவ்ளோ சூப்பர் நாங்க ஒரு தட போயிருந்தேங்க அவங்க ஹில்ஸ்ல இருக்குறவங்க தானங்க
ஆமா ஆமாங்க
அங்க போயிருந்தங்களா அ நான்வெஜ் பண்ணியிருந்தாங்க அந்த டைம்ல வந்து சிக்கன் எடுத்து கொழம்பு வச்சிருந்தாங்க அது போக பத் திங்கன்னா சிக்கன் அ வறுவல் மாரி பண்ணி இருந்தாங்க அவ்ளோ சூப்பரா இருந்ச்சு ஹோ ஹோட்டல் டேஸ்ட் மாரியே இருந்துச்சுனு வைங்களே
செரிங்க
அவங்க கொஞ்சோ டிஃப்ரெண்டா பண்றாங்க எது பண்ணுனாலுமே கொஞ்சோ டிஃப்ரெண்டா பண்றாங்க நாங்க கல்யாணோ ஆனதுக்கு அப்றோ ஒருதடவ போயிருந்தோங்க அவங்க வீட் ட்டுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருந்த வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ம் காலிஃப்ளவர் இருக்குதுலங்க அதுலயுமே இந்த நம்ம நார்மலா ஜில்லி எப்டி போர்றோமோ அவங்க அப்டி போர்றது இல்லைங்க வேற எதயோ பண்ணீங்க அந்த ஜில்லியே வந்து வேற லெவல்ல இருந்து துங்க டேஸ்ட்டு
ஓ
அங்க எது பண்ணாலுமே வந்து கொஞ்சோ வெரைட்டி பண்றாங்க ரசோ எல்லா வச்சாங்கன்னா கொஞ்சோ சக்கர போடுறாங்களாமாங்க உள்ள
ம் புளிப்புத்தன்மை இல்லாம இருக்குறக்கு
ஆ அது டிஃப்ரெண்டண்டா இருக்கு என்னங்க வித்தியாசமா இருக்குது அப்படின் பாத்தா அல வந்து சக்கர போட்ருக்குது அ அதெல்லா வெப் சீக்ரெட் ரெசிபிஸ் அப்டிங்றாங்க
ம்
இந்த அளவுக்கு நுட்பமா வந்து ஒரு சில விஷயங்கள ஆட் பண்ணாலே அந்த டேஸ்ட் மாறிக்குதுங்க
ஆமாங்க அப்புறோ தேங்காய் பால்ல கிரேவி பண்ணுவாங்க த இது சிக்கன் கிரேவி வந்துங்க தே நாங்க போயிருந்தப்ப தேங்கா பால் கிரேவி பண்ணிருந்தாங்க எனக்கு வித்தியாசமா இருக்குது தேங்கா பால் கிரேவின்னு நம்ம தேங்கா வேணா அரச்சு ஊத்துவோ காரமா போச்சுன்னா அவங்க தேங்காப் பால பிழிஞ்சு அதுல வேக வக்கிறாங்க சிக்கன
ஓஹோ அது அது தண்ணியே ஊத்தாம அதுலயே வேக வெந்துக்கணுங்களா
ஆமாங்க தேங்கா பால் பிழிஞ்சி வேக வக்கிறாங்க
ம் ம் நா இன்னொரு ஐட்டம் வந்து சமையல் பண்ணலான்ட்டு இருந்தங்க ஆக்சுவலா இன்னக்கி வந்து ஆ ஃப்ரைடு ரைஸ் பண்ணிருந்தே ஆ நா என்ன நெனச்சன்னா கொஞ்சோ தேங்கா பால் வந்து அரச்சி ஊத்திங்க இந்த வே எம் டி குஸ்கா இருக்குல்லீங்களா வெள்ளக் பட்டாணி எல்லா போட்டு பண்றது அது மாதிரி பண்ணலா அப்டின்தா பிளான் பண்ணுச்சுங்க என்னன்னா கொஞ்சோ இந்த பிரியாணிக்கி போட்றோ இல்லைங்களா பட்ட கிராம்பு ஏலக் கா அந்த எல இதெல்லா போட்டு வணக்கி டுங்க எண்ணெயு ஊத்தணு கொஞ்சோ நெயு ஊத்தணுன்னு வச்சுக்கோங்களே நெய்யு ஊக்தணு இதெல்லா வணக்கிட்டு ஆ வெங்காயோ போட்டுக்கறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கறது அவ்ளோ தாங்க இதுல என்னன்னா ஆ அரிசி போட்டுட்டுங்க பட்டாணி வந்து ஊற வச்சிருப்போ இல்லலைங்களா கொஞ்சோ அது கொஞ்சோ கெட்டியா இருந்துச்சுன்னா கூட அத அத தனியா வேக வச்சு உள்ள ஆட் பண்ணிக்கணு
செரிங்க
இதுல ஒரு பங்கு அரிசின்னு வச்சுக்கோங்களே இப்ப ரெண்டு ரெண்டு பங்கு தண்ணி ஊத்துவோமா நார்மலா அந்த ரெண்டு பங்கு தண்ணிக்கு ஒரு பங்கு தண்ணி ஒரு பங்குக்கு வந்து தேங்கா பால் அரைச்சி ஊத்திக்கிறது
செரிங்க
தேங்கா பால் வந்து ஈக்குவலா இருக்குங்க தேங்கா பால் பாதி ம் தண்ணி வந்து பாதி அந்த அளவுக்கு அப்டி ஊத்திட்டுங்க வச்சிட்டோம்னா சூப்பரா இருக்குங்க அந்த சாப்பாடு
ஓ அது ஒரு மாரி சொத கொதன்னு இருக்காதுங்களா தேங்காப்
இல்லங்க அது எல்லாமே அப்சர்வ் ஆயிரு நம்மளுக்கு தேங்கா சாப்பாடு எப்டியாயிருக்குங்க நார்மலா தேங்கா சாப்பாடு எப்டி செய்வோ அந்த மாதிரி ஒரு இதுக்கு இதுக்கு வந்துருங்க ஆ இதுக்கு வந்து உருளக்கெழங்குல ஏதாவது கொழம்பு மாரி வச்சுட்டோன்னா ஆ நல்லா இருக்குங்க அப்டி பண்ணலாந்தா பிளான் பண்ணுனே இன்னக்கி அப்பறோ பாத்தா தேங்கா கொஞ்சோ ஷார்ட்டேஜ் ஆயிருச்சி தேங்கா இல்லங்க அதனால என்ன பண்ணிட்டேன்னா வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்ணிட்டே
ம் ம்
பசங்களுக்கு இந்த ஒன் பார்ட் ஒரு மீல்ஸ் மாரி குடுத்துட்டோம்னா ஈஸியா சாப்ட்டுகுறாங்க கொழம்பு ரசம்லா குடுக்குறக் பதுலா இது
புடிக்க மாட்டேங்கிது கொழம்பு ரசமல்லா
அதுவு இல்லாம டெய்லியுமே அதவே குடுக்குறக்கு ஏதோ ஒரு டிஃப்ரண்டா ஒரு நாளைக்கி குடுக்குறதா
செரிங்க ம்
சரிங்க
செரிங்க ம் செரி கொஞ்சோ ஒர்க் இருக்குதுங்க முடிச்சுட்டு கூப்பர்றேங்க நா கூப்பர்றே கொஞ்ச நேரோ ஆ ஓகேங்க பாய்ங்க
ம்